ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீ எப்டி இருக்கீங்க
நாங்க நல்லா இருக்கோம் சாப்ட்டீங்களா ஆ சாப்ட்ட தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ஆமாஸ் சும்மா இருக்கேன் தோழி நீங்க என்ன பண்றீங்க லைஃப் பத்தி சொல்லுங்க வாழ்க்கலாம் எப்டி போகுது அங்க
ஆ வாழ்க்கலா நல்லா போது தோழி
நீங்கக்கு வடிக்கிறீங்களா இல்ல கல்யானோ ஆயிருச்சா சூப்பரா போது இந்த ரூம்க்கு வர இங்க வரீங்களா தோழி
இந்தா வாரேன் தோழி வெயிட் பண்ணுங்க தோழி
இங்க இருக்காங்க இந்த சைடு
ஓகேவ தோழி
வச்சு ஆ
செரி அப்போ ஒங்க லைஃப் எப்டி போது
மத்தவிங்க ஓ அதெல்லாம் ஒண்ணு இல்ல அது பாட்டுக்கு தூங்குது தோழி
என்னது
அது பாட்டு அப்டி போகுது தோழி ஒன்னு சொல்றதுக்கில்ல
என்ன தோழியாச்சு வீட்ல மாட்டிக்கிட்டீங்களா தோழி
இல்ல இல்ல தோழி மாட்லா இல்ல அப்டியே ஸ்மூத்தா பொது செருப்பு பியூ உம்
சேரிங்க தோழி சேரி சேரி சேரி தோழி வேற ஏதாச்சி நீங்க
என்ன தோழி பர்ச்சு டைப்னா என்ன சொல்லுதுக்கா இப்ப எதுலா வச்சு கேக்கிறீங்க
சும்மா லைஃப்ல அப்டி எதா சொல்லுங்க பர்ஃபெக்ட்டா இருக்கணு ஒரு ஆளு அப்டின்னா நீங்க எத வச் சு ஜச் பண்ணுவீங்க
நான் இப்ப போன் கதன் பூ அது கண்டிப்பாக நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராதீங்க நீங்க அப்ப கரெக்ட்டா இருப்பீங்க சாதிச்சானா
தோழி எனக்கு அமீரான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க
என்ன தோழி ஆ தோழி இதுல பேர்ல்லா சொல்லு இதுல பேர் சொல்ல கூடாது ஆமா தோழி ஆமா ஆமா வேற உங்க லவ் ஏதாது இருக்கா
ஆமா தோழி
யாரு
அது வந்து கொஞ்சோ இதுல போயிட்டுருக்குத் தோழி
அப்படியா ஆமா தோழி போகுது எல்லா இப்ப போல போவே தோழி இல்ல அங்க ஒய்ஃப கெடைக்குது
இன்னைக்கி எப்போம நீங்க மீட் பண்ணுவீங்க தோழி
என்ன தோழி
எப்போம்லா நீங்க மீட் பண்ணுவீங்க தோழி இப்போம்ல்லா மீட் பண்றதே இல்ல போல
மா இப்ப வந்து மாட்டியாச்சு இல்ல நீ எங்க போகுது தோழி
சேரி சேரி நாளைக்கு வேணா மீட் பண்ண சொல்றீங்ளா தோழி நானு வறே
இல்ல வேணா அதெல்லா வேணா இருக்க போ இல்ல எப்பவுமே போட்டுந் தோழி
கண்டிப்பா நீங்க லைஃப்ப பாத்துக்கோகங்க லைஃப்ப பாத்துக்கோங்க தோழி
சேரி தோழி கண்டிப்பா உங்களுக்கா எப்டி போது தோழி உங்களுக்கு கூட பெறந்தது யாராது இருக்காங்ளா தோழி
எனக்கு இரண்டு ஊ பேர் இருக்காங்க க அ ச்சி எனக்கு ஒரு ஒரு ஒரு ஆள்தா இருக்காங்க கங்கச்சி
சேரி உங் தங்கச்சி என்ன படிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேல பாக்கறாங்களா
அவுங்க டென்த் முடிக்கிறாங்க முடிக்க போறாங்க
அப்டியா தோழி சாப்ட்டீங்ளா
ஆ இந்தா இனிதா சாப்ட போணுன்னு தோழி
என்ன சாப்பாடு நீங்க செஞ்சதா இல்ல வீட்ல செஞ்சதா
வீட்ல செஞ்சதுதா
சேரி சேர் உங்களுக்கு செய்ய தெரியிமா ஏதாவது ரெசிபி
நம்மளுக்கு ஒண்ணு செய்ய தெரியாது திங்க மட் தெரியு தோழி
சேரி சிஸ் வேல பாக்கிறீங்ளா இல்ல ஸ்கூல் படிக்கிறீங்ளா
வேல பாத்துட்டு இருக்கே ஐ டி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டுக்கே
ஐடி கம்பெனில சேரி தோழி எவ்ளோ சம்ளோ வாங்குறீங்க
ஒரு மாசத்துக்கு ஒரு ட்வெண்ட்டி கே வாங்குவ
ஓ டுவெண்ட கே அப்படியா தோழி சரி சரி சரி
ஆமா தோழி
அது எப்டிலா செலவு பண்ணுவீங்க
அது வந்து ஒரு மாசத்துக்கு நம்ம தின்னு அப்றோ அந்த காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லா வாங்கறதுலயே ஒரு மாசோ சம்பளோ போயிரு தோழி
அப்படியா தோழி சேரி சேரி சேவிங்ஸ் எதுவு பன்லயா தோழி
ஆமா பண்றே தோழி ஒரு ம் கொஞ்சோ ஒரு டென் கே இல்ல ச பைவ் கே நா சேவிங்ஸ்ல போட்டுருவே மீதி பிப்டீன் கே யூஸ் பண்ணிக்க வேண்டியதா
சேரி தோழி சேரி சேரி
அ இது பண்ணீங்க
சும்மாதா தோழி வேல பாத்துட்ருக்கே இன்னு கொஞ்சோ அப்டி சம்பாரிக்கலா இப்போ இப்ப உள்ள காஸ்ட்டெல்லா உங்களுக்கு தெரியுந்தானே வெல வெலவாசியெல்லா ஏறி போய்ருச்சு அதெல்லா உங்களுக்கு தெரியு தானே
ஆமா தோழி ஆமா ஆமா கரெக்ட்டு தா
ஆ அதா இப்ப எல்லாமே அப்டி இதுல மாரி எறங்கிட்ட
ஓ நீங்க வந்து மீஷோ ஃப்ளிப்கார்ட்லா அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா தோழி
என்ன தோழி
மீஷோ ஃப்ளிப் பிளிப் பிளிப்கார்ட்லா அதிகமாக யூஸ் பண்ணுவீங்ளா
ஆ யூஸ் அதிகமாலா இல்ல அப்பனா கொஞ்சோ எனக்கு என்னன்ன தெரியாது மோஸ்டா அது வந்து நா வந்து நேர்ல பேய் அந்த மாதிரிதா வாங்குவ
சேரி தோழி சேரி தோழி அதுவு கரெக்ட்டுதா இந்த இதெல்லா யூஸ் பண்ணி பைசா வேஸ்ட் ஆக்கிர கூடாதுல்ல
ஆமா தோழி எதுக்கு அதெல்லா வாங்கிட்டு சொல்லுங்க
ஆமா அதுவு கரெக்ட்டு தா
அதனால அந்த மாரி வேஸ்டா காசு செலவு பண்றதுல்ல
ஓ சேரி
நீங்க அந்த மாரி வாங்குவீங்ளா
நா அந்த மாதிரி கொஞ்சோ கொஞ்சோ வாங்கிருக்கன் தோழி அதுக்கு மா அப்றோ வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டு தோழி
சரி சரி மேக்கப் ஐட்டதுல இண்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு
இருக்குது பட் அது எது வாங்கணுனு எனக்கு தெரியாது அதனால நா வாங்கறது
சேரி தோழி சேரி வேற என்ன சொல்லுங்க தோழி
சாப்டாச்சா தோழி
ஆமா தோழி சாப்டாச்சு நீங்க என்ன சாப்டீங்க
நாங்க வந்து கொத்து பரோட்டா சாப்டோ தோழி
சேரி சேரி சேரி அப்ப ஒரு கொழந்த அக்காவோட கொழந்த இப்பதா போ பெறந்துச்சா அழுதுட்ருக்காங்க அதெல்லா
சிரிக்காதீக வெல்ல பையனா இருக்கா போல என் ஃப்ரெண்ட பத்தியா அவ நல்ல புள்ள நல்ல தங்கமான புள்ள தரமான புள்ள ஆனா கொஞ்சோம் கிருக்கு மாரி பேசுவா அது மட்டும் கொஞ்சோம் இது பண்ணறதே
அப்படியா தோழி தெர்ல என்ன பூது அ ஒங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ண ஆச சய்
எங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி டூக்கு மேல பண்ணலாமன் ஆச நல்ல ஒரு ஜா
தங்கச்சி இருந்தன்னா தங்கச்சி எல்லா கெட்டி குடுத்துறங்க
கண்டிப்பா தோழி நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நா கெட்டி குடுத்துருவேன்
ஆ காலேஜ் என்ன ப எந்த காலேஜ் படிச்சீங்க சேரி சே என்ன குரூப்பு
பி ஏ
பி ஏ இங்கிலீஷா சேரி ஆட்ர்ஸ் குரூப் இப்பணும் ஒன்னு இல்லவே இல்ல தோழி இந்த மாரி இதுதா ஆர்ட்ஸு
ஓ அப்புடியா செரி தோழி சாரி தோழிங்க
சேரி ஆர்ட்ஸ் நீங்க படிக்கீன்னா அப்ப நீங்க பி காம் பி இ பி காம் சி ஏ அந்த மாரிதா படிக்கணும்
செரிங்க தோழி நீங்க சொன்ன வரைக்கும் போதும் நா பி ஏ இங்லிஷ் எடுத்துப்ப
சேரி சேரி நீங்க ஆர்ட்ஸ் கேட்டனால தா நா சொன்னேன் இல்லாட்டி எனக்கு சொல்லணும் அவசியம் இல்ல
செரிக்க தோழி விடுங்க விடுங்க
ஆ
அப்றோம் நீங்க என்ன படிக்கிறீங்க
நான் வேல பாக்குறேன் சொன்னல நா வந்து பி காம் படிச்சேன் அதுக்கப்பறம் இந்த வேலல படிச்சி கோர்ஸ் பண்ணி‌ வேற வேல பாத்துட்டு இந்த வேலையும் பாக்குறேன் ஓ சேரி சேரி உம் ஒங்க மாப்புள்ள எங்க வேல பாக் க்குறங்க செரி செரி தங்களுக்கு தங்கச்சிக்கு மாப்ள செ தம் பாருங்க நல்ல வரன் வந்தா
தங்கச்சிக்கு மாப்ள்ள பாத்தாச்சு தோழி
அப்டி எங்க லண்டன்ல பாத்துருக்கோ சேரி தோழி சேரி சேரி உங்களுக்கு அப்ப யாரு கொழுந்தனா
ஆமா தோழி கொழுந்தநாறு லண்டன்ல இருக்காங்க நல்ல பையேன் தங்கச்சி நல்லபடியா பாத்தப்பாங்க கல்யாணத்துக்கு அப்
அப்டியா தோழி சேரி சேரி
நெக்ஸ்ட் மந்த் மேரேஜி வந்துருங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா
சேரி தோழி வேற
வேற ஒங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி சொல்லுங்க தோழி
என் ஃப்ரெண்ட்ஸ பத்தியா என் ஃரெண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க தோழி எல்லாமே ஒத்தி மட்டும் நல்லா ஷேர்
அப்டிக்காத் தோழி செரிங்
க்கு வந்து பேசும் போது அப்டியே மறந்து போது தோழி
சேரி சேரி அவங்க வீட்டுக்கு வருவாங்களா
அவங்க எங்க கூட வெளியேதா வருவாங்க வீட்டுக்கெல்லா வரமாட்டாங்க எங்க வீட்டுக்கு அவங்க வர்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவு இருக்காது
ஓகே
ஏ ஃபிரெண்டு் ஒருத்தவங்க தோழி ஆனா அவங் அவங்க வீட்ல நா நெறைய டைம் போவே அவங்க எத எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க தோழி கொஞ்சம் ஆ அதா பேர் சொல்ல கூடாதுன்னு சொன்னீங்கல்ல தோழி
லெட்டர் மட்டு சொல்லுங்க
ஸ்டார்டிங் லெட்டர் ஏய் ல‌ ஆரம்பிக்கும் தோழி
சேரி தோழி சேரி எல்லாரு அப்பிடித்தானே தோழி இங்க நம்ம வீட்டு அவங்க நம்ம வீட்டுக்கு அவ யோசிப்பாங்க நம்ம அங்கே போவோ
ஆ ஆமா தோழி நாங்க நாங்க நெறைய டைம் அவங்க வீட் போவே அது அவங்களுக்கு கவல இல்ல ஆனா அவங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க ஏன்னா நம்ம வீட்டு கொஞ்ச டஸ்ட்டா குப்பையா கெடக்கும்ல அத பாத்து சேரி
நீங்க வந்து அது தப்பு ப்பா புருஞ்சுப்பீங்க
தப்பல்லா புரிஞ்சுக்கல தோழி உண்மையா சொல்றே தோழி அதுலயு இன்னொத்தவங்க ஒன்ன ஜேன்னு ஒருத்தவங்க உண்டு ஜெ லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகு அவங்க எப்படின்னா அது ஒரு ஈகோ
நம்மளுடைய நேரம் முடிவடைந்து விட்டது நன்றி வணக்கம்
வணக்கம் ஏ பேரு